அழுத்துதா
கேக்குது சொல்லுங்க தோளி
ஆ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலானா ஃபஸ்ட் இங்கிருந்து கெளம்பிருலா கெளம்பிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து ட்டு நம்ம போயி ஃபர்தா வாங்கிடலா
ஆ வாங்கிட்டு
வண்டிகுள்ள போட்டுட்டு அப்டியே வந்து டு கிளாம்ஸ் போல
இப்போ அங்கிருந்து இங்க போறது த் த பக்கமா இல்ல இங்க இருந் வாங்கிட்டு நமக்கு
அதான
ப்ளாம்ஸியா
ஆமா குனிமத்தூர்ல இருக்கு ஆர் எஸ் புரம்ல இருக்கு நெறய எடத்துல இருக் ஆ நெறய எடதுல இருக்கே ச்
செரி ஆ
நம்ம போயிட்டு பிளாம்சி போயிரலா போயி க்லாம்ஸில வாங்கிட்டு
ம்
ஆ அங்க சும்மா பாத்த ஏதாச்சு பாத்துட்டு லிப்ஸ்டிக் ஏதாச்சு நல்லா இருந்துச்சு
கிளாம்ஸ்சே வந்து எங்க இருக்குன்னா நம்ம அன்னைக்கு போய் நம்ம துணியே வாங்காம ஒரு எடத்துல போய் தேடிட்டு வந்த பாத்
செரி புது தோழி புது தோழி கடே தொரந்தது சொல்லியனுப்பலயா
என்ன தோழி புது தோழியா
புது துணி கட தொறந்துது சொல்லி போய் பாத்தோ வந்தியா
ஆமா தோழி அங்க நம்ப போய் சுத்தி சுத்து சுத்துனு சுத்துனோல தோழி
ஆமா
பூக்கடைல தாண்டி ஆ அங்கதா இருக்கு அங்கதா போனு
ஆ அப்போ நம்ம இங்க போயிட்டு ஸ்ட்ரைட்டா அப்டியே அங்க போயர்லா
சேரிங்க தோழி
ஒரே ரோடுதா போயிட்டு அதெல்லா அங்க எப்டின்னு பாத்துட்டு லிப்ஸ்டிக் மட்டு
ம்
லிப்ஸ்டிக் மட்டு இருந்தா வாங்குவ
லிப்ஸ்டிக் வந்து மார்ஸ்ல நல்லா இருக்கு அது வாங்குங்க தோழி
தோழி அவ்ளோலா என்ட்ட காசுல்ல என்ட்ட இருக்குறது அறநூறுவா
தோழி அது எரநூறுவாதா வரு உங்ளுக்கு நீங்க பாக்கலா என்ன அங்க போய் பாக்லா சரிங்ளா நீங்க எதோ ஐடியா எது வாங்றக்கு
அப்டியெல்லா எந்த ஐடியாவு இல்ல எனக் இப்ப லிப்ஸ்டிக் வாங்குறதா இல்ல மாய்ஸ்ட்ரைசர் வாங்குறதானு தெரில ஏன்னா எனக்கு மாய்ஸ்ட்ரைசர் முடிய போகுது
அப்ப அது வாங்குங்க தோழி
எனக்கு இந்த கோஸ் சாரக்ஸ்ன்னு ஸ்னேல் மியூஸ்னு இருக்குமுல்ல அதோடது வாங்கணுனு எனக்கு இருக்கு ஆனா அவ்ளொ காசு எங்கிட்ட இல்ல
அப்போ இப்போதிக்கு நீங்க வந்து அந்த இதோடது வாங்குங்க தோழி டாட்டன் கீழ மஞ்ச கலர்ல ஒன்னு இருக்கு அது நல்லா இருக்குமாமா தோ
டா அது இல்ல எங்க அம்மா வச்சுருக்காங்க
நல்லால்லைய தெரிலியே
ஆஹ எங்க அம்மா மஞ்ச கலர் சன்ஸ்கிரீனு அந்த மஞ்ச கலரு இதுவு வாங்குனாங்க ஒரு மாரி கருப்பு அடிக்குது அது விட்டமின் சி தானே மஞ்ச கலரு
ம் ஆனா அது போட்ட உங்களுக்கு சன்ஸ்கிரீன்ல போட்டு நல்ல ரிசல்ட் இருக்குன்னுலா சொன்னாங்க எ
பொய் சொல்றாங்கத் தோழி பொய் சொல்றாங்க ம் கருப்படிக்குது மூஞ்சி அது போட்டு
டிங்ளா பான்ஸ்ஸோடது நல்லா இருக்கு தோழி நா
பான்ஸ்ஸோடதா போட்டுட்டுருக்கே ப்ளூ கலர் டப்பா
ஆமாங்க தோழி பின்ன வந்து ப்ளம்மோடது ஒன்னு வந்துருக்குல தோழி
தெரிலியே தோழி
அதுவ் நம்ம அங்க போய் பாக்கலா சரிங்களா அதுக்
அறநூறுவாதா பட்ஜட்டு எங்க அம்மாட்டருந்து வேண்டா ஒரு எரநூரூவா வாங்கிட்டு வரே மொத்தோ எட்நூருவாதா
ம்
ம் எட்நூருவாதா தோழி பட்ஜெட்டு எட்நூருவாய்க்குள்ள ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்ட்ரைசர் கொரியன் ப்ராண்டோடது வேணும் தோழி
கொரியன் ப்ராண்டோடது எட்நூறுவாய்க்கில்லா கெடைக்காது தோழி
தோழி அங்க ஆஃபர்ல போட்டு வாங்கி தர சொல்லு தோழி
ஸ்னெய்ல் ம்யூசியன்ல தௌசண் டூ ஹண்ரடு அப்டி ஒ ஆஃபர்ல பாத் போட்டு வாங்குங்க தோழி.
வாங்கணு அங்க போய் கேப்பே எனக் ஆஃபர்ல தாங்க அப்டினு.
ம் எனக்கு கால் ஃபுல்லா எனக் க்கு வந்து பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் இல்ல தோழி குண்டு குண்டா அப்டி வந்துருக்கு. குண்டு குண்டா இல்ல குறு குறுவா ஆமா தோழி.
கால்லயா?
குறு குறுனா குறு குறுனு இல்லத் தோழி ஒரு மாதி இப்டி சொர சொரணு.
சேவ் பண்ணீங்களா?
நாங்ளா தோழி இல்லையே தோழி.
அப்பான் அப்டி பண்ணாதா தோழி வரு.
இங்கயெல்லா நா பண்லயே தோழி.
அது வந்துட்டு ஒரு வேல எதாவது அலர்ஜியா இருக்குங் தோழி விடுங்க.
படிங்ளா?
ம்.
ம் இப்பல்லா நா எதுமே பண்லியே தோழி நா லெவன்த்து படிக்குமோ பண்ணிரு க்கே தோழி.
ம் நானு பண்ணிருக்கே. அப்ப பண்ணதெல்லா இப்ப வராது தோழி அப்பயே வரு அது.
இல்ல தோழி அது ரொம்ப வருஷமா அது அப்பிடிதா இருக்கு காலு.
ம் எனக்கு இப்ப நல்லா பசிக்கிது தோழி. நீங்க எனக்கு எதாவ் வாங்கித்தாங்க எனக்கு ஷவர்மா வாய்ங்கிட்டு வாங்க தோழி எங்க வீ ட்டுக்கு பக்கத்து வீட்லதான இருக்கீங்க.
திருப்பியு ஷவர்மாவா தோழி?
ஆமா நீங்க ஒரு நிம்ஷ பேசுங் தோழி ஒரே நிம்ஷ பேசுங்க.
சேரிங்க தோழி அப்பறோ தோழி ஷவர்மால உங்குளுக்கு வெங்காய போட்டா புடிக்குமா இல்ல வெங்காயத்துல ஷவர்மா போட்டா புடிக்குமா? வெங்காய் த்துல ஷவர்மா போட்டா புடிக்குமா இல்ல ஷவர்மால தக்காளி போட்டா புடிக்கிமா? எனக்கு வந்து இந்த இந்த மயேனிஸ் இருக்குல்ல தோழி எது தெரியுங்ளா தந்தூரி மயோ தந்தூரி மயோலா எனக்கு புடிக்கவே செய்யாதுங்க தோழி.
அப்படிங்களா தோழி ம்.
உங்குளுக் புடிக்குங்ளா தோழி?
ம் எனக்கு நீங்க சொன்னதே கேக்கல தோழி?
தந்தூரி மயோ புடிக்குமன்
எனக்கு புடிக்கு தோழி எங்க வீட்ல வந்துட்டு இர்க்கு பெரிய பேக்கெட்டே இருக்கு.
அப்பிடி ஆமா தோழி உம்மா சொன்னாங்க தோழி உங்குளுக் புடிக்குன் உங்குளுக்கு தந்தூரி மயோ புடிக்குன் சொன்னாங்க தோழி நீங்க வாங்கிட்டே இருப்பி ஆனா நம்ம வெளி கடையில திங்கும் போது ஒரு மாரி இருக்குமே தோழி
வாசோ அடிக்கிதே தோழி மீன் வாசோ அடி
அது அப்பிடியே அடிக்குங்ளா தோழி? அது உங்குளுக் புடிக்கிமா?
அது வந்துட்டு அப்டி நெனச்சு நீங்க சாப்ட்டீங்கனா புடிக்காது தோழி
ம்
வெங்காயம் ம் ம் ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி இல்லங்க தோழி என் தம்பி வந்துட்டு சிக்கன் பப்ஸ் வாங்கிட்டு வந்து என்னய கூப்ட்டுட்டே இருக்கா தோழி கத்தின்னே இருக்கா கேக்குதா தோழி உங்களுக்கு
கேட்டுச்சே தோழி கணீர் கணீர்னு
தண்ணீர்னா கேட்ருச்சா
ம்
சேரிங் தோழி என்ன பண்றது நம்ம நிம்மதியாவே இருக்க விடமாட்டேங்குறாங்க வேற வழியே இல்ல
ம்
ம் அப்பற தோழி
வேற என்ன தோழி
சொல்லுங்க தோழி
எங்க அண்ண வேற ஃப்ரெண்டு கூட வெளிய போயிட்டா தோழி
அச்சச்சோ உங்க வீட்ல யாருமே இல்லயா அப்போ
இல்ல தோழி இருக்காங்க எங்க அப்பா கத்திட்டு இருக்காங்க தோழி ஆமாங் தோழி
ம் செரி செரிங்க தோழி
ம் ம் எனக்கு ஒரு பேர்டு என் ஃப்ரெண்டு வீட்ல இருக்கு தோழி
ம்
அது பாத்தீங்கனா செம்மையா வெளாடுது தோழி மேல வந்து உக்காருது குதிக்குது ஓடுது
பெட்டு மேல பெட்ஷீட் எடுத்து போடுது அப்பெல்லா பண்ணுது தோழி
அப்படிங்ளா
ஆமா அது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்டா மா தோழி சரி வாங்கலா அப்படின்ட்டு
தோழி அதெல்லா அத வாங்கி அதுக்கு உணவு போட்டு அதெல்லா வளக்கணு
வீட்ல உள்ளவங்க பாத்துக்குவாங்க தோழி எங்க உம்மாக்கு எங்க உம்மாக்கு வந்து இஷ்ட தோழி அது
அப்படிங்ளா
ஆமாங்க தோழி அதனாலதா தோழி
அப்ப வாங்கி குடுங்க உங்க அம்மாக்காக செய்ங்கப்ப
அதுதா தோழி எதோ பண்ணா ஏன்னா நம்ம என் கிட்ட இப்ப காசு வந்து இரு வந்து ந எதுமே வாங்கி தரலன் சொல்லுவாங்க தோழி
ஆமா ஆமா நீங்க பண்ணுங்க தோழி நீங்க பண்ணலா
தோழி நல்லாருக்கு தோழி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்களே
எனக்கு அனுப்புறீங்ளா
உங்களுக்கு அனுப்பவா சரி அனுப்பறே தோழி நா இன்னு யூஸ் பண்ட்டு இல்ல ஸ்மெல்லே வந்து மூலிகை ஸ்மெல்லு தோழி மூக்குல இழுக்குது
ம்
ம்
அனுப்பு அனுப்பு
அனுப்புரே தோழி அந்த யூடியூபர் தோழி வீடியோ போட்ருப்பாங்க
ஆ
அவுங்களுக்கு வந்து முடிய ரொம்ப வ அ அதிகமா வளருதுன் சொல்லி வெட்டுறாங்களாம தோழி
ஓ அப்டி இங்க வளர மாட்டேங்கிது தோழி
வளர மாட்டேது சொன்னாங்க வெட்றோ நா எங்க அம்மா வந்து என்ன வெட்டி தரேன்னு சொன்னாங்க தோழி முடிய
உங்க அம்மாவே வெட்டி தராங்களாமா
ஆமா தோழி ஏதோ இது பாத்து வெட்டுவாங்களா தோழி
ஃபோன் பாத்தா
ஃபோன் பாத்தில்ல தோழி பெறையா பொறையா பெற பெற பாத்து வெட்றன் சொன்னாங்க தோழி
வெட்டட்டு வெட்டட்டு தோழி வெட்டுங்க நீங்க
வெட்றது நா வந்து கொஞ்சோ இங்க எங்க எப்டி காமிச்சா உங்களுக்கு தெரியு
இடுப்பளவு வெட்றீங்களா
ஆமா தோழி எங்கம்மா இல்ல கொஞ்ச அதுக்கு மேலங்க தோழி
ம் வெட்டுங்க வெட் டுங்க நானு அத வெட்டிடுவே தோழி நீ கொஞ்ச நா கொஞ்ச மேலயே வெட்டி வெட்டிடுவே தோழி
அதுதா தோழி வெட்டலான்டுருக்கே தோழி வீட்லயே பார்லர் போய் வெட்டுறதுக்கு அங்க கொஞ்ச பயமா இருக்குது எ ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா தோழி
ம்
லேயர் கட்லா வீட்லயே பண்ணுவா
ஆ
ஆ சூப்பரா பண்ணுவா அவளுக்கு அப்டிய அழகா நிக்கு ரெண்டு க்லிப் எடுத் இப்டி குத்துனா அழகா நிக்கு தோழி முடி பாக்க
எனக்கு இப்ப என்ன தோணுதுனா எங்க அப்பா கிட்ட கேட்ட தோழி அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா அங்கெல்லா போய் வெட்ட வேண்டா வளராது அப்டின்ட்டாரு தோழி
எல்லா இருக்கு சிலதெல்லா சில வங்க வெட்னா வளராது அந்த மாரிலா இருக்கு
அதனால எங்க அம்மா வண்ட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு தடவ நீ வந்து வீட்லயே வெட்டிப்பாரு கொஞ்ச வெட்டிக்கோ அப்றமா நல்லா வளரட்டு அதுக்கப்பறமா கல்லூரிக்கு போமோது வெட்டிக்கோ அப்டின்னு சொல்றாங்க தோழி நல்லா வளந்துச்சி ஓகேவா இருந்துச்ன்னா அப்டியே நீயே வீட்ல வெட்டு இல்ல நல்லா ஒழுங்கா வெட் டல அப்டின்னா கல்லூரி போமோது வெளிய போய் வெட்டு ஒருதர வீட்ல வெட்டிப்பாரு இத வீட்லயே வெட்டுங்றாங்க இருங்க தோழி நா கூப்பட்ற
ஆ சேரிங்க தோழி கூப்புடுங்க ஆ